காலை காண்பா நல்லாருக்கீங்ளா வீட்ல எப்டி இருக்காங்க
நா நல்லாருக்கேங்க வீட்ல எல்லாருமே நல்லாருக்காங்க நீங்க என்ன பண்றீங்க சாப்ட்டாச்சுங்களா
ஆ நா நல்லாருக்கங்க வீ்ட் நா சும்மா தாங்க இப்பதாங்க சாப்ட்டு போட்டு உக்கான்டருக்கே நீங்க சாப் ப்ட்டீங்ளா என்ன சாப்ட்டீங்க
இல்லங்க இல்ல இல்லேங்க நா சாப்பலங்க மனைவியோட அம்மாக்கு பாத்தீங்கனா ஒடம்பு சரில்லன் சொல்லிட்டு ஊருக்குபோயிருக்காங்க
சேர் செரிங்க
ஊருக்கு போயிருக்காங்க நா தனியா தாங்க இருக்கே தனியா தா செஞ்சு சாப்பின்னுங்க
சேர் சேரிங்க ஏங்க அம்மா வீட்ல போய் சாப்புட வேண்டியதானெங்க
அம்மா வீடு கொஞ்சோ தூரொங்க அது யாரு போய் ட்ராவல் பண்ணி போறதுன் சொல்லிட்டு தாங்க இ வீட்லயே சாப்புலா சமச்சு சாப்ட்டுக்லா சொல்லி இருக்கேங்க
சேரி சேரிங்க சேரிங்க அப்றோ மனைவிலா ஊருக்கு போயிட்டாங்க அப்றோ தனியா இருப்பீங்க உங்களுக்கு ஒரே சந்தோஷந்தா
இல்ல இல்லங்க அப்டின் சொல்ல முடியாதுங்க கொஞ்சோ சந்தோஷோ கொஞ்சோ கஷ்டந்தாங்க அவ இருக்கிறப்ப பாத்தீங்னா நா பெட்ட விட்டு எந்திரிக்கவே மாட்டேங்க எந்த வேலையுமே செய்ய மாட்டே ஏ டூ ஜட்டு வேல அவளே பண்ணிக்குவாங்க பையனையும் பாத்து சாப்பாடு செஞ்சு மதியானோ நை காலைல நைட்டுனு மூனு வேளையு செஞ்சு தண்ணி புடிக்கிறதுல ந்து எல்லா வேலையு துணி தொவக்கிறதுலந்து எந்த வேலையுமே சொல்ல மாட்டாங்க அவுங்களே எல்லாமே பண்ணிக்குவாங்க
சேரி சேரிங்க
அவ இல்லாதங்காட்டி எல்லாருமே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா தனியா நம்மளுக்கு பண்றங்காட்டி கொஞ்சோ கஷ்டமா தாங்க இருக்கு
ஆமாங்க ஆமாங்க அதுவு இருக்க தா செய்யு என்ன தா இருந்தாலு அவுங்க இருக்கற மாரி இருக்காது கரெக்ட்டு தாங்க அப்பறங்க எப்டிங்க உங்களுக்கு குழந்தைள்கள்லா இருக்குதுங்ளா இல்ல எப்டிங்க
எனக்கு கொழந்தையெல்லா இருக்குதுங்க ஒன்ற வயசுப் பைய இருக்காங்க
செரிங்க நல்லதுங்க நல்லதுங்க எனக்கு இன்னும் கல்யாணம்லா இன்னு ஆகலீங்க இனிமேல்தாங்க பாத்துட்டு இருக்காங்க நடக்குங்க இந்த வருடம்
நா ஓக்கேங்க நல்லது நல்லதுங்க
செரி செரிங்க நீங்க இன்னிக்கு வேலைக்லா போலங்ளா இன்னைக்கு வெளிய எங்கயு போலங்ளா
இன்னைக்கு நா வேலைக்கு போலான்ந்தாங்க இருந்தே அதா ஊருக்கு போயிட்டு வந்ததுல கொஞ்சோ டயடா இருக்குன் சொல்லி லீவ் போட்டங்க
சேர் செரிங்க பரவால பரவால்லைங்க பரவால்ல எ ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்றோ போய்க்லாங்க ஒன்னு என்ன அவசரம் இல்லைங்க
ஆமாங்க பாஸ் ஓக்கே ஓக்கேங்க பாஸ்தால்லா சாப்டுவிங்ளா நீங்க
பாஸ்தா ஆ இல்லைங்க அது சாப்ட்டு பழக்கம் இல்லிங்க அது எப்போ ஒரு தடவ சாப்ட்டங்க அது புடிக்கலிங்க இப்ப ஒரு எ இரண்டு நாட் க்களுக்கு முன்னாடி பாத்தீங்னா தம்பி கொண்டு வந்து குடுத்தாருங்க அவுங்க வீட்ல பண்ணதுன் சொல்லி ஆனா அது சாப்டும் போது கொஞ்சோ ஒரு டிஃப்ரெண்டாவு இருந்தது கொஞ்சோ நல்லாவு இருந்ததுங்க சேரி அந்த மாரி அ சச் வுறா ஒரு நா ஒரு வேள அந்த மாரி செஞ்சனால கீது புடுச்சதா என்னன் தெர்லங்கே
ம் ஓக்கே ஓக்கேங்க அ இல்ல இல்லங்க எனக்கு புடிக்க மனைவி பாத்தீங்னா மாதத்தில் ஒரு இரண்டு வேள செய்வாங்க ஏன்னா பாத் இங்க அடிக்க ஒருக்கா செஞ்சுட்டு இருந்தாங்க இப்ப அது வந்து மைதாங்காட்டி நாங்க அதிகமா சேத்திகுறது கெடையாது மா மாசத்துல ஒரு ரெண்டு டைம் சாப்புடுவோ
சேரிங்க
மத்தபடில்லா அவ்ளோவு சாப்புட்றதுங்க ஆனா செஞ்சா நல்லா பண்ணுவாங்க ஆனா நாங்க செய்றது பத்தீன்னா எங்க அப்பாவுக்கு ரொம்ப புடிக்கு
ஓ சே செரிங்க நல்லது நல்லதுங்க பரவாயில்லைங்க ஆ நீங்க அப்றோ எப்போ மறுபடியு எப்போ ஊருக்கு போற மாரி இருக்குங்க இல்ல இல்ல அவுங்களே வந்துருவாங்கள ஊர்ல இருந்து
இல்ல இல்லங்க நா தாங்க போய் கூடிட்டி வர்ணு எப்ப கூட்டிட்டு வரணு பாத்தீங்கன்னா இந்த வாரோ சனிக்கிழம போய் சனிக்கிழம் போயிட்டு ஞாயித்கிழம கூட்டிட்டு வர மாறிங்க ஏன்னா பஸ்சுல என்னால அலைய முடியலன் சொல்ட்டு வரப்ப பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல வந்துரலான் இருக்கங்க
பரவால்ல பரவால்லங்க நல்லதுங்க ட்ரெயினு ஆ ரயில்ல வரும்போது பாத்தீங்னா அது ஒரு தனி விதமான ஒரு சந்தோஷமாவு இருக்குங்க நல்லாவு இரு அ
இல்ல இல்லைங்க அது எனக்கு தெரிலங்க ஏன்னா நா முதல் முறையா நா ட்ரெயின்ல வரங்காட்டி எனக்கு எப்டி இருக்குனு அனுபவம் இல்லைங்க
இந்த அனுபவொ தாங்க உங்களுக்கு இல்ல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு அனுபவம் கெடைச்சிருமில்லங்க
கெடச்சிரு கெடச்சிரு அதுவு ஒரு கரெக்ட்டு தாங்க ஏன்னா
ஏன்னா நீங்க சொல்லுங்க சொல்லுங்க இல்லைங்க நீங்க போனீங்கன்னா அதுல கொஞ்சோ ஓய்வு எடுத்துக்கலா அதுக்காக சொன்னேங்க
ம் இல்லைங்க ஞாயித்துக்கெழம நாள் பாத்தீங்கன்னா டிக்கெட்டே கெடைக்காதாம்மாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லா வெளியூர்க்கு போறவங்களா பாத்தீங்னா சென்னை ட்ரெயின் இல்லாட்டி இப்போ முக்கா வாசி பாத்தீங்கன்னா ஊருப்பட்ட கரவுடு இருக்குங்க ஏன்னா நம்மளுக்கு உக்காரக்கே டிக்கெட்டு கெடைக்க சேஃப்டி இருக்காதுங்க அதனா ச்சிலியோ வந்தாலு வந்துருவணுங்க
சேரிங்க பாயிண்ட் டு பாயிண்ட்டு பஸ் எல்லா இருக்காதுங்களாங்க
அங்க பாத்தினா டிக்கெட் பாத்தீங்கன்னா ஓவரு ஹையா இருக்குங்க ஏன்னா பஸ்ல பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி இருந்தாலே போயிட்டு வந்துட்லா ஒரு ஆளு போயிட்டு மு போயிரலா அப் அண்ட் டவுனுக்கு பாத்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி வேணுங்க இது பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி இ ருந்தாலே போது
சேரி சேரிங்க பரவால்ல பரவால்ல எப்டிங்க இப்போ போம்போது மகளிர் பேருந்து மகளிர்குல்லா இலவசொ அந்த மாரி லோக்கல் பஸ்ஸு அந்த மாரிலா சொல்லிட்டு இருக்காங்க எப்டிங்க பேருந்துக்குல்லா மறுபடியு கட்டண வசூலிக்கிறாங்களா எப்டிங்க
இல்ல இல்லங்க கட்டணம்ல்லா வசூலிக்கிறாங்க அது எதா இங்க லோக்கல்ல மட்டு தாங்க ஃப்ரீயு மெதல்ல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அது மாரி உங்களுக்கு இன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ல இன்னு
சேரி சேரிங்க
ம்
பரவாயில்ல பரவாயில்லங்க இக்கு கூடிய சீக்கிரொ வந்துருனு தா நெனைக்கிறேங்க இன்னைக்கு வந்து வேற அவருடைய பிறந்தநாள்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க அந்த பிறந்தநாளுக்கு ஏதாவது அறிவிப்பு வருனு எல்லா எதிர்பாக்குறாங்க பாக்கலாங்க என்னென்ன அறிவிப்பு வருது என்ன பண்றாருன்னு
ஓகே ஓகேங்க இதே பாத்தீங்கன்னு வைங்க இப்ப கார்த்திகா ஷாம்புலா வந்து போட்டா முடி இவ்ளோ நீளத்துக்கு வளரு சொல்லி விளம்பரம் எல்லா போடுறாங்க
ஆமாங்க அதுன் பாத்துருக்கங்க
பாத்துருக்கீங்களா ஆனா அந்த ஷாம்பு போட்டா நம்மளுக்கு ஏங்க இருக்க முடியெல்லா கொட்டுது
அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பொ எப்டியு பொடிதானுங்க அது அந்த பொடிய போட்டு நம்ம தேய்க்கும் போது பாத்தீங்கின்னா நெறய முடிகள் உதுருது அது என்ன காரணன்னுக்க கண்டுபுடிக்க முடியலேங்க அவுங்க பொட்டி தா போடுறாங்களா இல்ல ஷாம்பு போடுறாங்களா தெர்லேங்க
இல்ல இல்லைங்க இப்ப பொடி போடுறங் காட்டி பாத்தீங்கன்னா இப்டி ஆகுதுங்களா சும்மா வெளம்பரத் க்குதாங்க எதுவா இருந்தாலுமே இப்ப நம்ம முன்னாடியே பாத்தீங்கின்னீங்க பிரபலமான நடிகர்கள் எல்லா பாத்தீங்ன்னா ஏதோ ஸ்வீட்டா இருக்கட்டு ஜூஸா இருக்கட்டு குடிக்கிறன குடிச்சுட்டு அந்த சைடு பக்கத்துல பாத்தா துப்பிடுவாங்க அவுங்க ஊர் ஒத் துளி கூட குடிக்க மாட்டாங்க ஆனா நம்மள வந்து குடிக்க வைக்கிறதுக்காக ஒரு ஏடு ஒண்ணு
கண்டிப்பா கண்டிப்பாங்க அந்த மாரி ஆளுகளு இருக்காங்க ஆனா அதையு நம்பி நம்ம அவுங்களே பண்றாங்க நமக்கு என்னந்தங்கிற மாரி போயிட்டு இருக்கோ சரில்லைங்க இத நம்மளே யோசிக்கணுங்க எது ப்ப நல்லது எது கெட்டதுன்னு
ம் இப்ப பாத்தீங்ன்னா செவனப்பே எடுத்துக்குங்க கர்ப்பிணி பெண்கள் கொழந்தைகள் அ இப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட ஏதோ வார்னிங்லா குடுத்துருக்காங்க
சேரிங்க
ஆனா நம்ம எந்த பொருள் எடுத்தாலுமே அந்த வார்னிங் அவங்களே குடுத்துடுறாங்க ஏன்னா நம்ம அது எதையுமே பாக்குறது ஒருத்த விளம்பர பண்றா சொல்லிதா நம்ம வாங்குறோ குடிக்கிறாங்க ஏன்னா அத விக்கிறவனே பார்கிங் பண்ணியிருக்கா பாத்தீங்களா அப்ப எவ்ளோ டேஞ்சரா இருக்குன் நெனச்சு பாருங்க
உண்ம தாங்க ஒரு நம்ம பிஸ்கெட்டே சாப் அப்புறம் பாருங்க அந்த பிஸ்கெட்லயே போட்டுருக்கா பின்னாடி அது கெட்டது ஏ கெட்டதுன்னு இரு எது நல்லது என்ன இருக்குன்னு ஆனா அத எதையுமே நம்ம பாக்குறது கெடையாது பிஸ்கட்ல பாத்தீங்கின்னா ஒரு நாளைக்கி ரெண்டு பிஸ்கெட்டு தா சாப்ட்டீங்கன்னா ஒடம்புக்கு நல்லது அப்டின் சொல்லி போட்டுருக்கா ஆனா அதையு மீறி நம்ம ஒரு பாக்கெட்டே போட்டு நெருக்குறோங்க
நல்லதுன்ல்லா இல்லேங்க நம்ம பாத்தீங் ரெண்டு பிஸ்கெட் சாப்ன்னு நல்லது ரெண்டு பிஸ்கட் சாப்ட்டா ஒரு டம்மர் பால் சத்து கெடைக்கிதுன்லா சொல்றாங்க ஆனா அப்டி கெடையாதுங்க எல்லாமே வேஸ்ட் கழுவிதா நம்மாங்க ம்
அதாங்க அதே இல்லேங்க இப்ப அதுல வந்து சக்கர வந்து நம்ம உடம்புக்கு ஏறாம இருக்கணும்னா இர ஒரு நாளைக்கி இரண்டு பிஸ்கட் டுத்து சாப்ட்டா வந்து அது நார்மலானது அப்டின் சொல்லி அ போட்டுருக்காங்க அதுக்கு மேல ஒவ்வொரு இதோ சாப்புடும் போது பாத்தீங்கென்னா நம்ம ஒடம்புக்கு சக்கரை ஏறிட்டே இருக்குங்க
ஆமா ஆமாங்க இதல யாருக்மே தெரியல்லேங்க வா ஒருத்த விளம்பரோ பண்றேன்றா அத எடுத் து வாயில போட்டு அப்டியே போயிருவா ஆனா அது எப்டி உருவாக்குறாங்க எத வெச்சு உருவாக்குறாங்க அதனால நமக்கு என்ன பயன்று இருக்குன்னுல்லா பாக்குறது இல்லேங்க இப்ப இருக்க காலத்துல வேகமா போயிட்டு இருக்க காலத்துல பாத்தீங்ன்னா வாய்ல போட்றோ அவ்ளோதா வகுறு இப்ப நெரம்பிருச்சா அவ்ளோதா போதுன்டுருக்காங்க அதனால பின்னாடி என்ன ஆகுன்னு யாருமே தனிய யோசிக்கறது இல்லங்க
நம்மதாங்க யாரு யோசிக்கறது இல்ல அவங்கவங்க இல்லன்னா இவுரு பண்ணிட்டா இவுரு விளம்பரோ பண்ணிட்டாரா அவரு விளம்பரோபண்ணிட்டாரா நம்ம இத வாங்கி சாப் ட்டா நமக்கு நல்லாருக்கு இது வாங்கி சாப்புட்லா அது வாங்கி சாப்புட்லா தா யோசிக்கிறா தவர நம்ம ஒடம்புக்கு அது நல்லதாங்கறது யாரு யோசிக்கறது இல்லங்க
ஆமா ஆமாங்க ரொம்பங்க ஆனா இந்த காலத்துலல்ல லாப லாபத்துக்காக என்னனமோ பண்ணிட்டு இருக்காங்க அந்த காலத்துலேல்லா பாத்தீங்ன்னா பண்டமாற்று முறைல்லா இருக்கு இப்ப பாத்தா ஒன்னு குடுத்தா ஒன்னு கெடைக்கு
ஆமாங்க
இப்பல்லா பாத்தீங்ன்னா காசு வந்து ஒ யாரு அதிகமா வச்சுருக்கோ அவந்தா அப்டிங்கிற மாரி ஆயிப்போச்சுங்க இப்ப காச்சு பணத்த கண்டுபுடுச்சங்காட்டி ம்
ம்மா தாங்க ஏன்னா இப்ப வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா பணத்த நோக்கி எல்லாமே ஓட்றது மாரி ஆய்ருச்சுங்க முன்னாடிலா பாத்தீங்கன்னா அன்பு சர்க்கரை இந்த மாரி உதவி இந்த மாரி நறையா பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப யாருமே அந்த மாரி யாரு கண்டுக்குறது இல்லைங்க அவங்கவுங்க உழைக்கறக்காக அவங்கவுங்க போய் சம்பாரிக்கணு பணத்த தேடி ஓடுறதுல யாரயு கண்டுக்கறது இல்ல
அப்ப யாராச்சி கீழயே விழுந்துங்கறதால ஏறி மிச்சிட்டு போறதுதா பாக்குறாங்களே தவிர தூக்கி விடுவோன் சொல்லி ஒருத்தங்கூட நெனைக்கிறது இல்லைங்க
அந்த மாரிலா யாரு இப்ப கெடையாதுங்க முன்னாடில்லா தூக்கி ஊற ஆளு நறைய பேர் இருந்தாங்க இப்ப நம்ம கீழ விழுந்தா நம்மளே தாங்க எந்திரிக்கணு தூக்கிவிட்றகெல்லா யாரு வரமாட்டாங்க
ஆமாங்க மொதல்ல எல்லா கீழ விழுந்தா யாராச்சி பாத்து சிரிபாங்க இப்பெல்லா சிரிக்கறக்கூட டைம் இல்லங்க அவ அவ பாட்டுக்கு போய்ட்றா நம்ளே எந்திரிச்சு பாத்துட்டு தொடச்சு விட்டு நம்ம மாட்டுக்கு போய்ர்டணுமாட்டேக்குதுங்க
ஆமாங்க இப் இந்த காலத்துல அப்டிதா போய்க்கோணுங்க நம்ம விழுந்தா நம்ம எந்துச்சிக்கணு நம்ம குழிக்குதா நம்ம நம்மதா அழுதுக்கணுங்க ஆமா நமக்காக யாரு வரமாட்டாங்க இது புரிஞ்சிட்டு நம்ம வாழ்க்கைய நம்ம தா பாக்கணுங்க
ஆமாங்க நம்ம கைய்யே இருக்கறங்காட்டி நம்ம சோ சோ தோள்பட்டைய நம்ளே தட்டி குடுத்துட்டு நம்மளே முன்னோக்கி போயிறணுங்க
கண்டிப்பாங் கண்டிப்பாங்க ஆமாங்க இந்த இந்த சூழ்நிலை இந்த காலநிலை இப்ப எப்டி போயிட்டு இருக்கோ உ ஊரு அந்த மாரி நம்முளு போய்கக்கணுங்க
ஆமா ஆமாங்க காலத்துக்கு ஏத்த மாரி போணு இருந்தாலுமே அந்த மனிதநேயத்த விட்டு விட்றக்கூடாதுங்க ந ஏ மத்தவங்க எப்டியோ நம்ம வுட கூடாதுல்லங்க
மத்தவங்களமாரி நம்ளு இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம அந்த மாரி இருக்கக்கடாதுங்க ஒருத்தர் விழுந்தாலுமே நம்ம தூக்கி விட்ணும் ஒரு உதவினா செய்யணு மனிநேயோ இருந்தே ஆகணுங்க அதயெல்லா இல்லாமே ஒன்னு பண்ண முடியாதுங்க
ஏனா இப்ப காலத்துக்கெல்லா இதெல்லா வேணுங்க ஏனா இப்ப நம்ம ஒரு உதவி பண்றோ அதுல பலன எதிர்ப்க்காம பண்ணா பின்னாடி நம்ளுக்கு அது பலனா கெடைக்குங்க நம்ளுக்கு கெடைக்கறது நம்ம புள்ள குட்டிங்களுக்கு கெடைக்குங்க
ஆமாங்க ஆமாங்க இதான் என்ன நடக்குன்னு தெரிலங்க பாக்கலாங்க காலமே வேகமா கூடி இருக்குது அது கூட சேந்து பணத்தை தொ நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க
ஆமா ஆமாங்க இப்ப அப்டிதாங்க போயிட்டுருக்கு
சேர் செரிங்க
காசு காசுன்னா எல்லாரு போயிட்டு இருக்காங்க ஆனா நிம்மதியே நிம்மதிகாகவே கடசில காசு வந்ததுக்கு அப்பறோ நிம்மதி கெடைக்கும் சொல்லி அதுக்கு தனியா ஓடுறே கோயில் கொள்ளனு
ஆ ஆமா ஆமாங்க பணம் பணன்னு ஒடுறாங்க அப்பறம் பணம் வந்தது நெறைய சேந்ததுக்கு அப்பறோ அதுல நிம்மதி இல்லாம எல்லா கோயில் கோட்டைன்னு எல்லா அழஞ்சிட்டு இருக்காங்க மனசன்ல எதுலதா ஒங்களுக்கு நிம்மதி கெடைக்கும்னு தெரியலங்க
ஆமாங்க என்னத்தா சொல்றதுங்க ஏன்னா எல்லாருமே வவுத்துகாக ஓடுறேன் அதுக்காக ஓடுறேன்றாங்க ஆமா மத்தங்க அங்க வந்து என்னத சொல்றதுங்க அதுக்கும் மேலயே சம்பாதிச்சு வச்சு வச்சு வச்சோம் நிம்மதி இல்லைன்ட் இருக்குறாங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க வேற சொல்ற மாரி ஒண்ணு இல்லைங்க பாக்கலாங்க எவன் யாரு எப்டி போனா என்னங்க நம்ம நம்ம கரெக்டா இருந்து போய்ருணுங்க
ஆமாங்க அதாங்க நானு சொல்றே நல்லதுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கிறே உங்கள் நண்பன்
கண்டிப்பாங்க மீண்டும் சந்திக்கலாங்க நன்றி வணக்கங்க ஆ சேரி